ஹலோ
ஹலோ கேக்குதாம்மா
ஹலோ
ஹலோ கேக்குதா
அப்ம் சார் கேக்குதா
ஆ கேட்குது மேம் சொல்லுங் மேம்
எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா
நல்லா இருக்க மேடம் நீங்க எப்டி இருக்கீங்
நானூ நல்லா இருக்க
சேரி மேடம் சாப்ட்டாச்சா மேடம்
ஓகே என்ன சாப்ட்டீங்க சாரு ம் நானூ சாப்ட்ட
சேரி மேடம்
என்ன சாப்ட்டீங்க ஓ தோசையா நா வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார்
சேரி சேரி மேடோ சேரி சேரி மேடோ
ஓகே சார் அப்றோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க மேடம்
ம் ஓகே ஓகே அப்றோ இன்றைய பொழுது சாருக்கு எப்டி கலிஞ்சது
ஆ நல்லா முடிஞ்சு மேடம்
எனக்கு நீங்க பேசுறது கொஞ்சோ பிரேக் ஆகுது சார்
பிரேக் ஆகுதா மேடம் சவ்ண்டே அவ்ளோதா கேகுது மேடம் இதயம் சரியாக்கீதா மேடம் சவுண்டு
ஆ இப்போ நீங்க பேசுனுதுமே எனக்கு வந்து சவுண்ட் கொஞ்சோ மைல்டு மெதுவா தா கேக்குது
அவளோதா கேகு ஃபுல்லா தா இருக்கு மேடம் அனா சவுண்டு
ஓகே ஓகே இன்றய நாள் உங்களுக்கு எப்புடிருஞ் சார்
சார்கென் கேக்குதா மேடம்
கேக்குது சார் இன்னிக்கு நாள் உங்களுக்கு எப்படி கலைஞ்சிது
ஆ முடிஞ்ச்சி மேடம் இன்னிக்கி சிறப்பா முடிஞ்சுச்சு
சிறப்பா முடிஞ்சுதா இன்னிக்கி எங்கெல்லா போனீங்க எந்த மாதிரி போச்சி
இன்னிக்கி வந்து இது எக்ஸாமுக்கு தா மேடம் ப்ரிப்பேர் பண்ணிட்டிருந்தே இன்னிக்கி ஃபுல்லாவே
அப்படியா படிப்ப மட்டு விட மாட்டீங்க கோர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டிருக்கறதுனால ஒரே படிப்பு படிப்பு
ஆமா ஃபுல்லாவே படிக்கிற மாரிதா மேடோ இருக் கால்ல ஆரம்பிச்சா ஈவ்னிங் வர படிக்கிற மாரிதா இருக்கு
நல்லதுதா நல்லதுதா
ஆமா அத கொஞ்சோ கேப் விட்டுட்டோ அப்பின்னா
போ முடியு
ஆமா மேடம் அப்பறோ கொஞ்சோ லைட்டா கேப் வுட்டுட்டா அது அதுக்கப்பறோ அடுத்த அ திரும்பி படிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமாயிருது
கஷ்டமாயிடும் கரெக்டு தா அதுக்காக நம்ம எப்பவுமே ரொம்பவு ரொம்பவுமே கேப்பில்லாமே படிச்சுட்டே இருக்க கூடாது நம்மலு எப்டி சொல்றது நம்ம மூளைக்கி கொஞ்சோ ஆமா ரிலாக்ஸ் ஆகணு எங்கயாவது போவ்ணு ஃப்ரட்ண்ஸ்ஸோட அப்டி இப்டினு போவணு
ஆமா மா அதெல்லா போயி கடை கிடைக்கெல்லா போயி அது போக தா படிக்கிறது
ம் அது என்ன ஆனாலு அதெல்லா விட்றது இல்ல
ஆமாங்க மேடம் எல்லாம் போயிட்டு வந்து படிச்சாலுங்க க டைம் கரெக்ட் ஆயிடுது ஒரு நாள் ஃபுல்லா கணக்கு வந்துருது
அங்க எப்டி வெயிலா மழையா குளுரா
இங்கேல்லா வெயில் தா மேடம் மழையே பெய்யல உங்க ஏரியால மேடம்
ஏ வெயிலு சுட்டு எரிக்குது மனுஷன போட்டு கொளுத்தி எடுக்குது
ம்
எப்பதா அந்த வெயிலோட தாக்கம் போப்போதோ தெரியல
செர் சேரீங்க மேடம் நீங்க வேற எதாவது ஒர்க் பண்றீங்களா மேடம்
என்ன சார் ஆமா சார் நா வந்து ஸ்கூல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கே
செரி செரி மேடம் இப்ப நாளைக்கு போணுமா மண்டே
ஆமாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு அப்டியே கலஞ்சிருச்சி டக்குன்னு போயிருச்சி எப்டிதா போச்சுன்னே தெரியாமலே போயிருச்சி ரெண்டு நாள்
ம் ஆமா அது அப்டிதா டக்குன்னு பேயிட்து
காலயில எழுந்தா திரும்ப போகணு ஸ்கூலுக்கு
ஆமாம் மேடம்
போரிங்ஹா தா இருக்கு என்ன பண்றது
ம்
எனக்கு இந்த ஸ்கூலுக்கு போற விட இந்த படிக்கிறது கூட என்னவோ கொஞ்சோ பரவால்லங்கிற மாதிரி தா தோணுது
ம் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா மேடம்
என்ன
எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா
இல்ல இல்ல இல்ல இல்லயே அதுக்கு இன்னு எது டிரைப்
செரி செரி மேடம்
உங்க சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப மெதுவா கேக்குது
அதிகமா கேக்குதா மேடம் கம்மியா கேக்குதா
ரொம்ப கம்மியா கேக்குது
அவ்ளோ தா மேடம் ஃபுல்லா தா இருக்கு ஆனாலு அவ அப்புடி தா கேட்டுக்கிட்டருக்கு மேடம் சவுண்டே அவ்ளோதா கேக்குது
அ காதுக்குள்ள வெச்சு பேஸ்னா மெதுவா கேக்குமுல்ல அந்த மாதிரி தா கேக்குது
சவுண்ட ஆனா ஃபுல்லா தா மேடம் இருக்கு ஆனா அப்டிதா கேக்
இங் இப் இப்ப ஓகே இப்ப ஓக்கே
இப்ப கேக்குதா மேடம் டவரு
ஆ ஹ் அ நெட்வொர்க் இஸ்யூவா இருக்குமோ என்னா தெரியல
ம் அந்த மாதிரி இருக்கும் போல மேடம் அதுதா அப்பப்ப வாய்ஸு உள்ளே போயி வெளியே வருதோ
ஆ அப்டியா
சிக்கன் கிரேவி
இல்ல தோசைக்கு என் சிக்கன் கிரேவியா சூப்பரா இருக்குமே சிக்கன் கிரேவி நேத்து எதோ சிக்கன் கிரேவின்னு சொன்ன மாரி இருந்துச்சே
நேத்து இல்லா மேடம் நேத்து சாம்பாரு தா
யாரோ சொல்லிருக்காங்களோ என்னவோ இதே காம்பினேஷன்ல யாரோ சொன்னாங்க தோஸ் ச சிக்கன் கிரேவின் சொல்லிட்டு
வேற யாராது சொல்லியிருப்பாங்க மேடம்
ம் ஓகே ஓகே சார் அப்றோ நாளைக்கு அப்போ படிப்புதா நீங்க இந்த சென்டர் எல்லா போயிட்டு படிக்க மாட்டீங்ளா
அதாமா கிளாஸ் போயிட்டுதான் இருக்க ஆன்லைன் கிளாஸ்
ஆன்லைன் கிளாஸ்தா இந்த போயிட்டு படிக்கறது அந்த மாதிரில்லா இல்ல
அதா இங்க அப்பா அம்மாவ சே அதனாலதா இங்கிருந்தே வீட்லந்து படிச்சு
அப்டியா
ஆமா மேம் இல்ல அங்க போனா ஃபுல்லா உக்காந்து படிக்கணு இப்ப இங்க பாக்க முடியாது இப்ப இவுங்கள பாத்துட்டே படிச்சிட்டுருக்க
ஓ இங்கனா அப்பா அம்மாவையும் பாத்துக்கலா படிச்ச மாதிரி இரு
ஆ ஆமா இப்ப நம்ம அங்க போயிட்டோ அப்டினா காலைல போனோம்பாண்ணி
அப்போ காலேஜ்ல்லா படிச்சிருப்பீங்க அப்ப ஆ அப்பா அம்மா பிரிஞ்சுதானே இருந்திருப்பீங்க
ஆமா அப்ப வந்து அக்கா அண்ணயல்லா இருந்தாங்க இப்போ அக்காக்கு கல்யாணோ ஆயிருச்சு அதனால வந்து அவுங்க தனியா இருப்பாங்க
ஓ அதுவும் கரெக்ட்டுதா
ம்
குடுத்து வெச்சவங்க அப்பா அம்மா
ஆமா மேடம் அதனாலதா சரி பக்கத்தில இருந்தே படிச்சக்கலா அப்டின்
அவ்ளோதா அவங்
அதனாலதா இப்போ ஃபாரின்னு அந்த மாரில்லா ட்ரை பண்ணல
ட்ரை பண்ணல இங்கெல்லா அப்டி இல்ல எங்க ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா
ம்
கோர்ஸ் படிச்சு முடிக்கறாங்கன்னா அதுக்கப்றோ அது சம்பந்தமா ட்ரெய்னிங் போவாங்க ம் ட்ரெய்னிங் போய் முடிச்ச உடனே ஆ வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி விசா எடுத்து வெளிநாடு போயிருவாங்க போயிட்டு திரும்ப ரெண்டு வரு மொத்தமா ஒரு வருஷத்துல வருவாங்க ரெண்டு வருஷத்துல வந்தா ரெண்டு மாசோ லீவ்ல வருவாங்க வந்துட்டு எப்டி சொல்றது அப்டியே டைம் போனதே தெரியாம பாவம் அப்டி போயிரு திரும்ப ரிட்டன் போவாங்க அதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம்
இந்த மாரிதா அவுங்களோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு மாசந்தா ஃபேமிலியோட மீதி நாட்கள் எல்லாமே வேற நாடுகள்லதா கழிஞ்சிட்டு இருக்கு
செரி செரி
என்ன பண்றது இப்போ ஒரு சிலவங்க இருக்காங்க எப்டினா வெளிநாடு போ வேண்டா
ம்
இல்லயே இருந்துட்டு எதாவது வேல பாக்கலா அப்டிங்கிற மாரி அப்டி அப்டி இருந்தாலு என்ன சொல்றது இங்க அங்க கெடைக்கறது இங்க அவ்ளவா கெடைக்காதில்ல
ம்
சேல்ரி அங்க கெடைக்கிற அளவுக்கு சேல்ரி இங்க ஊர்ல கெடைக்காதில்ல
ஆமாம் மேடம் ஆனா நம்ம அங்க போய் தங்கி இருக்கணு ஃபாரின் போனா
ஆமா அங்க போய் தங்கிதா இருக்கணு பிளஸ் ரெண்டு வருஷமோ இல்ல ஒரு வருஷமோ ஆகு எட்டி பர்றதுக்கு
ம்
அது ஒரு கொடுமதே நம்மளே சமைச்சுக்கிட்டு நம்மளே துணி தொவச்சிக்கிட் எங்க அண்ணலா அப்டிதா காலைல வேலைக் போவாங்க ஆறு மண் நேர டியூட்டி வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு திரும்ப சமைக்கணு சமச்சிட்டு அதுக்கப்றோ அவுங்க போட்ருந்த ட்ரெஸ்ஸ அவுங்களே தொவைக்கணு
ம்
அதுக்கப்றோ சமைக்கணு தொவைக்கணு இப்டி திரும்ப கொஞ்ச நேரங் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க மறுபடியு வேலை போனு இப்டிதா போவு பாவ அவ்ங்கள்லா ரொம்ப கஷ்டந்தா
ஆமா மேடம் அப்டிதா மேடம் தனியா இருந்தா அப்டிதா
இல்ல அங் அங்க குடுக்குற அதே சேல்ரி இங்க ஊர்ல கெடச்சா கூட இங்கயே எல்லாரு வேல பாத் துருவாங்க வெளிநாடுன் சொல்லிட்டு தேடி போ மாட்டாங்க
ஆமா மேடம் அது ஒன்னு ஆனா அங்க சேல்ரி கொஞ்ச கூட குடுப்பாங்க
ம் அதனாலதா அங்க தேடி போறாங்க என்ன பண்ண மனுசனா பொறந்தா வாழ்க்கையே ஆ அது என்ன சொல்றது வேல வேல குடும்போ குடும்போ இப்டியே ஃபஸ்ட்டு ஃபுல்லா படிப்பு படிப்புன் படிப்பு பின்னாடி ஓடணு அதுக்கப்றோ வேல வேலன் ஓடணு அதுக்கப்றோ குடும்பத்துக்காக ஒழைக்கணு
ம்
இப்டியே அவங்களுடைய வாழ்க்கை வந்து அப்டியே முடிஞ்சறது
ம் அப்டியே தா மேடம் போயிட்ருக்கு ஒன்னு ஒன்னா
பொம்பளைங்க நாங்க அடுப்பங்கரையிலே நேரத்த கழிக்கிறோ
ம்
ஆம்பளைங்க இப்டி வேல பாத்து நேரத்த கழிக்கிறாங்க
ஆமா மேடம்
ஒங்களுக்கு ஃபாரின் போணு அப்டிங்கிற எண்ணம்லா இல்லயா சார்
ஃபாரின் இந்த அதா மேடம் போலா இந்த வீட்ட ஃபேம்லிய விட்டுட்டு போறதில்ல
அதனால நீங்க ஊருக்குள்ளயே படிச்சு கவுர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு கவுர்மெண்ட் வேல
ஆமா மேட
ஓகே ஓகே கவர்மெண்ட் வேல கெடச்சுரு சீக்கிரமா
அதுக்காண்டிதா படிச்சிட்ருக்கே மேடம்
ம் வாழ்த்துக்கள் நல்லா படிங்க
சேரி ஓகே மேடம்
நல்லா படிச்சு நல்லா பறிச்ச எழுதுங்க
சேரி மேடம் தேங்க் யூ
அப்றோ சார் இன்னு தூங்கல
இந்தா பன்ன பன்னெண்டு மணி ஆகு மேடம்
அப்டியா ஓ பன்னெண்டு மணி வரை ஒக்காந்து படிப்பீங்ளா
இல்ல இல்ல இந்த இத முடிச்ட்டு ஒரு பன்னெண்டு மணி வரை பாத்துட்டு அதுக்கப்பற கால்லதாங் படிக்கணு
ஓகே ஓகே ஓகே
ம்
நல்லது
சேரி மேடம்
கன் தூக்கம் கொஞ்ச மனுசனுக்கு முக்கியோ என்னதா வேலங்கிற ஒன்னு இருந்தாலு தூக்கங்கிறது மனசனுக்கு முக்கியோ நம்ம கரெக்ட் டயத்துக்கு தூங்குன தா நம்மளுடைய ஒடம்புலருக்க அந்த உறுப்புகள் வந்து கரெக்ட்டா செயல்படும்
ம்
நா இவ்ளோ அறிவுர உங்களுக்கு சொல்றே ஆனா நானுமே இத ஃபாலோ பண்ண மாட்டே தா
ம் ஆமா அதக்காண்டி எஸ்டா தூங்கிட்டு கொஞ்சோ ஒரு ஏழு மணிக் தா எந்திரிப்போ மேடம் அப்பறோ எந்திரிச்சி படிப்போ
அப்ப அ ஓ மேக்சிமம் ஒரு எட்டு மணி மே நேரமாது நம்ம தூங்கோனு அப்பதா நம்ம ஒடம்பு நல்லாருக்கு உண்மையாவே காலைல சீக்கிரமா எந்திரிச்சி உடற்பயிற்சி செஞ்சி வாக்கிங் போய்ட்டு வந்தா இன்னு நல்லாருக்கு ஒடம்பு ஆரோக்கியமா இருக்கு
சேரி மேடம்
சேரிங்க சார் ஓகே சார் நல்லா படிங்க வாழ்த்துக்கள் ஆ நன்றி வணக்கம் சார்
ஓ